லோ
சொல்லு சொல்லி ஆ கேக்குது தோழி உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குதுங்க்கா
சரிங்க தோழி நம்ம இனைப்பு கரெக்ட்டா இருக்கா
ஆ கரெக்ட்டா இருக்குங்க்கா
சரிங்க தோழி சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டேன் சாப்ட்டேங்க்கா நீங்க சாப்ட்டீங்ளா
ம் நானு சாப்ட்டே தோழி இன்னா சாப்ட்டீங்க
எங்க வீட்ல வந்துட்டு பிரியாணி
சரிங்க தோழி ம் தோழி உ தோழி எங்க வீட்ல வந்து எக் ரைஸ் தோழி முட்ட ரைஸ் செஞ்ச அதே ஓட்டியாச்சு தோழி மதியத்து ஏதாவது செய்யணு இன்னு சாப்பல்ல
ஆ ஓகேங்க்கா
சரிங்க தோழி தோழி நீங்க அந்த பே பேபி எல்லா கேர் பண்ணிக்கனு அப்டின்றது எல்லா உங்களுக்கு தெரியுமா
ஆ இங்கயு அக்கா பையன்ருக்கா
சரிங்க தோழி
பெரிப்பா பெரிப்பா பொண்ணு தா
சரிங்க தோழி
அக்காக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பைய
சரிங்க தோழி
இப்பதா பைய வந்துட்டு ஒரு ஒன்பது மாசோ இல்லனா எட்டு மாசோ இருப்பா
சரிங்க தோழி
அ அவன நல்லா கேர் பண்ணிப்ப அக்கா பொண்ணையு நல்லா கேர் பண்ணிப்ப
சரிங்க தோழி என்ட மாரி எல்லா பாத்துக்குவீங்க
ம் அக்கா வந்து வேலைக்கு போயிடுவாங்க
சரிங்க தோழி சரிங்க தோழி
அப்பறோ நா பாத்துப்ப
ம் சரிங்க தோழி எந்த மாரி கேருனா இப்ப சாப்பாடு ஊட்றது
ம் சாப்பாட்ல்லா ஊட்டிவிடுவே அதுக்கப்பறோம் கொஞ்ச நேர டிவி பாப்போ படுத்துட்டு அப்றோ தூங்கிரு பாப்பாவு
செரிங்க தோழி
அதுக்கப்பற மத்தியானமா எங்க வீட்ல என்ன இருக்கோ அத சமச்சி தருவே முட்ட இந்த மாரினா
செரிங்க தோ
சமச்சு எட்த்து வந் தருவே அப்ப சாப்பட் சாப்ட்டுக்கிட்டே தொட்டுக்கிட்டு ஊட்டி ஊட்டி விடுவ எனக்கு புடிக்கு ரெண்டு வேத்தேமே அக்கா பையனையு புடிக்கு பொண்ணையு புடிக் கு இப்ப வந்து பொண்ணு வந்து என்னதுங்க்கா
அவுங்க உங்க மேல எவ்ளோ இஷ்டமா இருப்பாங்க பேபி
அவுங்ளு ரொம்ப இதாதா இருப்பாங்க பாசமா தா இருப்பாங்க
செரிங்க தோழி
எனக்கு ஒண்ணுன்னா இப்போ நா ஸ்கூல்ல்ல ஸ்கூல் படிக்கும் போது ட்ரைனிங் வந்திருந்தாங்க எனக்கு
செரிங்க தோழி
அப்ப வந்துட்டு ம் சார் என்ன திட்டிட்டாங்கன் சொல்லி நா அழுத அதுக்கப்றோ அக்காவு அழுதுட்டாங்க அந்த மாரி அந்த மாரி ஒரு இதாதா இருக்கு
ஏ தோழி சார் என்ன திட்னாரு நீங்க அந்த மாரி என்ன பண்ணீங்க
நா வந்துட்டு சாப்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்பறோ அங்க போயிட்டு அங்க கிளாஸ் பக்கத்துல பக்கத்துல தானே சின்ன ஸ்கூலு
செரிங்க தோழி
அங்க எல்லாரோடையு கோயேடு தாக்கா அங்கெல்லா எல்லாரோடையு ஜாலியாதா இருப்போ கொஞ்சோ லேட்டா வந்துட்டே சார் வர்றதுக்கு முன்னாடி போகாம சார் வந்த பெர்க்கு போனதுக்கா போனதுக்கு திட்டிட்டாரு
செரிங்க தோழி
அதுக்காண்டி அழுத
செரிங்க தோழி
அக்காவு அழுதுட்டாங்க
அப்டியா செரிங்க தோழி உங்க அக்கா உங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்ளோ
ஆ பாசமா இருப்பாங்க எனுக்கு வந்துட்டு எ கூட பொறந்த அக்கா எ கூட பொறந்த அக்கா ஒண்ணுருக் ஏ கூட பொறந்த அக்கா இருக்காங்க அதுக்கப்றோ அவுங்க வந்து பெரிப்பா பொண்ணு தா அப்றோ எ கூட பொறந்தவங்க வந்து எ தம்பி ஒருத்தவுங்க
செரிங்க தோழி
அப்றோ பெரிப்பா பைய அப்றோ சித் த்தப்பா பைய ரெண்டு பேரு அப்றோ சித்தப்பா பொண்ணு ஒருத்தர் இருக்காங்
செரிங்க தோழி உங்க கனவு இல்லம் எப்டி இருக்கணு நெனப்பீங்க
என்னதுங்க்கா
இல்லம் இப்ப வீடு வந்து கட்டணுன் நெனைப்போல்ல நமக்குன் தனியா வீட் இருக்கணு அந்த வீட்ல இவ்ளோ வசதிகள் இருக்கனு அப்டின் நெனைப்போல்ல
எனுக்கு அவ்ளோ வசதியாலா வசதியாலா நா அதிகமா இது பண்லக்கா இருக்குணு வசதியா இருக்கணு ஓரளவுக்கு அந்த மாரி
எயிட் நா இன்ன கேக்குறனா இப்ப ஒரு ஒரு பாத்ரோ வெளக்கற்துனாலோ வெளிதா வெளக்கோ அதே நம்ம வந்து வீட்டுக்குள்ள வெச்சுட்டு நம்ம வெளிய போகாம ஒர்க் பண்ணிட்டு வீட்லே இருந்து வேல பாப்போ பாத்தீங்ளா
ஆமாங்கா
ஏ வாஷிங் மிஷின் இதெலா வெச்சுகிட்டே ஏனா நமக்கு அது கொஞ்சோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோ அது வசதின் கெடையாது அது ஃபுல்லா இருக்குல்ல
எங்க வீடு வந்து கட்டிட்டாங்க எல்லா பாக்கற்துக்லா நீட்டா தா இருக்கோ
செரிங்க தோழி
ஆனா பாத்ரோ துணி துவைக்கிறது
ம்
இதெலா வந்துட்டு வெளிய தா பண்ணுவோ இங்க வந்துட்டு ரோட் போட்ட தா காமோண்ட் செவுரு கட்டி பாத்ரூம்லா க ட்னோ அப்டின் சொல்லிட்ருக்காங்க
செரிங்க தோழி
எனக்கும் உள்ளையே ஜாமா இப்ப வந்து தொட்டி இருக்குமா தொட்டி போர் போட்டு கட்டியிருந்தம்னா ஆ பைப்ல தண்ணிலா வரு
செரிங்க தோழி
தொட்டி இதெலா இருக்கு ஆனா பக்கத்துல தண்ணி வச்சு கழுற மாரிதா இருக்கு எங் வீட்ல
அது இன்னு செட் பண்ணாம இருக்கீங்ளா
ஆ ஆமாங்க்கா
செரிங்க தோழி
உங்க வீட்ல எப்டி இருக்கோ
தோழி நாங்க இன்னோ வீடு ஆரம்பிக்கல பேஸ் மட்டோ போட்டு அப்டே நிக்குது இனிமேல் தா ஸ்டார்ட் பன்
ம் சேரிங்க்கா
ம் செரி தோழி தோழி
ஆ சொல்லுங்க்கா
உங்குளுக்கு இப்ப புடிச்ச விஷ்யோ அந்த இந்த செடிகலா வளர்க்கோல செடி பூ செடி
ஆ எனக்கு பூச்செடி வளர்க்கறதெல்லா புடிக்கு ஆனா நா வச்சா வரவே மாட்டிங்கிதுங்க்கா ச செத்து போயிர்துங்க்கா அது யானு எனக்கே தெரிய மாட்டிங்குதுங்க்கா
அதுக்கான கரெக்டான வர உரம் வச்சிக்கிட்டு அந்த மதிய டைம்ல தண்ணி ஊத்தக்கூடாது காலிலியும் சாய்ங் நைட்டு தா தண்ணி ஊத்தணு அந்த மதிய டைம்ல தண்ணி ஊத்துனங்னா வச்சுக்கோங் க செடி வாடிடும் அது செத்துரு நீங்க சொல்ற மாரி செத்து போயிடு
அதுனால் அதனால எனக் வந்து அதிகமா நா செடிலா வச்சே ஒண்ணு தம்பிங்க பசங்களு தம்பி வருவா அப்புற பா கூட சேர்ந்துட்டு மத்த பசங்களு வந்து குண்டு வெளாண்டு அது வெளாண்டு நல்லா செடி வந் துலுத்து வந்துட்டு இருந்தாலு தூக்கி உட்றானுங்க அப்பற செடி வர மாட்டிகிது
அப்டியா தோழி நீங்க அதுக்கு பாதுகாப்பு வலைகள் எல்லா போடலால
ஆ அந்த மாரி போட்டாலு நாய் நாய் நாய் இருக்குக்கா நாய் வளர்க்குற நானு
பேர் வந்து டாமி அது போய் படுத்து படுத்து ட்டு அது வந்து இதா அதுவு இது பண்ணி விட்ருமா மண்ணுல்லா சரிச் சு உட்டுட்டு அப்புற செடியே வெய்க்கிறதுக்கே அப்புறோ இதுல்ல செடியே வெய்க்கிறதில்லக்கா
சரிங்க தோழி உங்க வீட்ல எதாவ்து மரங்கள்லா இருக்கா
ஆ எங் வீட்ல வந்து சீத்தாபழ மர இருக்கு அதுக்கப்புறோ கொய்யாபழ மர இருக்கு
சொல்லுங்க தோழி
அதுலெல்லா அதுலெல்லா காய் வெச்சுட்டேதா இருக்கு நாங்க சாப்ட்டுட்டேதா இருப்போ ரோட்ல போறவ்ங்க கூட பறிஸ்ட்டு போவாங்க
அப்பிடியா சரிங்க தோழி உங்குளுக்கு இந்த இப்ள பூச்செடி எதாவ்து ஒரு பூச்செடி உங்க வீட்ல இருக்கா
ஆ இருக்குக்கா குண்டுமல்லி செடி இருக்கு அதுலதா இப்ப டெய்லியு தண்ணி ஊத்துறோ அப்பியு எங்க டாமி கம்முன்னு இருக்க மாட்டேக்கிது அதுலதா போய் படுத்துட்டு அது இதி பண்ணிட்ருக்கு
இல்ல தோழி
மண்ணு சரிச்சு வுட்ருங்கா டெய்லியுமே அது கூட்டுறதுக்கே இது ஆகாது டெய்லி மண்ணு மேல ஏத்தி ஏத்தி வுட்டு நா ஏத்தி எத்தி வுடுவோ அது கீழ சரிச்சு வுட்டுட்டே இருக்குங்கா
சரிங்க தோழி இப்ப வந்து நாய்களு பூனைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம நிழல தேடு அது இல்லன்னா அந்த குளிர்ச்சியான எடத்த தேடு
ஆமாங்கா மண்ணு காலிலே மண்லெல்லா நம்போ காலைலே மண்லல்லா நம்ம படுத்தோ உக்காந்தோ அப்டின்னா ஜில்லுன் தான இரு க்கு அதுவு வந்து அப்பிடியே படு த்துக்குது மண்ண சிரிச்சு வுட்ருங்க அப்புற டெய்லியு கூட்டிட்ருக்க வேண்டிந்தா
ஆமா தோழி அதே மாரி நீங் கால்லியு நைட்டோ எதோ தண்ணி ஊத்துவீங்க அந்த எடோ குளிர்ச்சியாவே இருக்கு அப்டி நீங்க என்னங் தோழி
தண்ணில்லா டெய்லிமே ஊத்துவோ தாங்க்கா எங்களுக்கு வந்து எப்டின்னா சாய்ங்காலமதாங்கா தண்ணி வரு சாய்ங்காலமா ஊத்துவோ
சரிங்க தோழி
கா ஆனா டெய்லிமே தண்ணி வரு காலில வந்துட்டு இப்டி சொல்லியிருக்காங்க இப்ப தெரு தானே தெருன் தான சொல்வாங்க
ஆமாந் தோழி
அப்டின்றனால அந்த சைடு வந்து காலையில வரு இந்த சைட் வந்து சாய்ங்கால்மா வரு ஆனா டெய்லிமே தண்ணி வரு டெய்லியு தண்ணி புடிச்சி ஊ த்துறது ஊத்திட்தா இருப்போ அப்பற எங்க வீட்ல அப்புறோ கொய்யக்கா மரோ கொய்யக்கா மரத்துக்கு சீத்தா மர்த்துக்கு ஊஞ்சல் கட்டி வுட்ருக்கு எங்க அம்மா
செரிங்க தோழி
அப்புறோ அதுலா ஆடுவே கொஞ்ச நேரோ இந்தமாரி எப்பயாவ்து போர் அடிச்சிது அந்த மாரினா ஊஞ்சல்ல போய் படுத்துட்டு ஆடுவே அப்புற டாமி கூட கொஞ்ச நேரோ இருப்பே
சரிங்க தோழி
வேளாடுவே இந்த மாரியே போகுது இந்த லீவு நேத்த நேத்து வரைக்கும் இன்டர்ன்ஷிப் போயிட்டு இருந்தாங்க க்கா அது முடிஞ்சதுனால இப்போ இந்த இதல்லா
சரிங்க தோழி ஆ நீங்க வந்து இப்ப வீட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களே உங்களுக்கு பேட் டச் குட் டச் எல்லாம் சொல்லி குடுத்துருக்காங்களா ஸ்டாடிங்ல இருந்து
ஆ குடுத்துருக்காங்கக்கா
உம் சரிங்க தோழி எப்டி சொல்லி குடுப்பாங்க உங்களுக்கு
சும்மா வந்து இப்ப நம்ப என் கூட படிக்கற பையனா இருந்தாலு என் கைய புடிச்சு பேச கூடாது கைல தோள் மேல கை போட்டு இந்த மாரி எதும் பேசக்கூடாது
சரிங்க தோழி
ஃபர்ஸ்ட் கொஞ்ச டிஸ்டன்ஸ் விட்டு தா நி டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் வி ட்டு தள்ளி நின்னுதா பேசணுமே அந்த மாரி
சரிங்க தோழி
எவ்வளோ தா ஃப்ரெண்டஷிப்பா இருந்தாலும் அந்த மாரி கொஞ்ச டிஸ்டன்ஸ் மெயின்டயன் பண்ணிக்கணும்ன்ன சொல்லி சொல்லுவாங்கக்கா
சரிங்க தோழி
அ கூட்டச்சுன்னா வந்துட்டு நார்மலா பேசுவோ நம்ம பேசுவோமா நம்ம அப்பா அம்மா நம் நம்ப அப்பா அம்மா அக்கா அக்கா இவங்க மட்டு தா நம்ம கிட்ட கை போட்டு இந்த மாரி டச் பண்ணி அந்த மாரி பேசணும்
கண்டிப்பா
அப்பா கூட அம்மா அக்கா
கூட நம்ம வீட்ல கூட பாத்தீங்கன்னா யாரையுமே இந்த காலத்துல வந்து நம்ப கூடாது புரிதுங்களா அம்மா அக்கா வேற அப்பா வேற புரிதுங்களா அப்பாவா இருந்தாலுமே கொஞ்ச தள்ளி தா பேச ஏன்னா வந்து இப்ப இருக்கற ஜென்ரேஷன் அப்டித்தா போயிட்டுருக்கோத விட அத நம்மளால மாத்த முடியாதுல்ல நம்ம இப்போ பார்க்குறோம்ல அதனால வந்து நம்ம என்ன பண்ணனும்னா பர்ஸ்ட்ட் அப்பா அண்ணன் தம்பி எல்லாத்துக்குமே கொஞ்ச தள்ளி தா நி தவிர தள்ளிதா பேசணும் தவிர ரொம்ப அவங்களுக்கு வந்து அட்டாச்மெண்டா இருக்க கூடாது அதான் உண்மையான விஷயமா பெண் கொழந்தைங்க வந்து கரெக்ட்டா அதை புரிஞ்சு வச்சுக்கிட்டாலேயே ரொம்ப நல்லது
ஆ
கண்டிப்பா தோழி தோழி நமக்கான நேரம் முடிஞ்சது தோழி நன்றி தோழி
நன்றி தோழி